ஆ
ஹலோ
கேக்குதா நீ பேசுறது கேக்கவே மாட்டேக்து எனக்கு
எனக்கு நல்லா கேக்குதே
ஆ இப்பதா கேக்குது சும்மா தா இருக்கே ந வேலய முடிச்டு
பத்து பக்காய் ஹலோ ம் ம்
ஹலோ
ம் ம் எப்டி இருக்க காலேஜ் ல முடிச்சிட்டியா
இல்ல காலேஜ் ல முடிக்ல
என்ன கோர்ஸ் எடுத்துருக்க நீ
நா பி எஸ்சி